நல்லா இருக்
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
கண்டிப்பா நல்லா இருக்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாவிசிய பொருள அத்தியாவிசிய இல்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது இது ரெண்டுமே ஒப்பிட வந் மு இது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாசமே இல்லாத பொருள் தா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத் துல வந்து நறைய பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா கடை தெருவுல பேய் வாங்கிட்டு இருக்காங்க சில சமயங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நானே யோசிப்பே நா வந்து சிக்கனம் காசே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன வந்து கொஞ்சோ அதிகமா வே படுத்துவே தா ஆனா வந்து தேவையில்லாத செலவு வந்து உபயோகிப்பது நல்ல பழக் கமு கெடையாதுல்ல அதே தா வந்து பாத்தீங்கன்னா என்னோட புள்ளைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நா சொல்லி குடுத்துட்டு இருக்கே இப் ப பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது அப்டின்னா கண்டிப்பா அந்த பொருளுக்காக எவ்வளவு செலவு வேண்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா செலவழிச்சு நம் புள்ளைக க்கோ இல்ல சரி நம்பளுக்கோ நம்ப வாங்கிக்லா அதுவே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமே இல்லாத பொருள எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நறைய பே ரு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்கன்றதே யோசிக்கு போது நெறைய நிஜமாவே எனக்கு ஒரு அதுல அதுல ஒரு கேள் கேள்விகுறிதா வருது இப்போ ஒரு சில பொருள நீங்க யோசிச்சு பாருங்க நறைய வீட்டில வந்து பாத் தீங்கன்னா இந்த மிக்சி அந்த மாரி ஒரு இத வந்து பாத்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் அந்த ஃப்ரிட்ஜ் அது எல்லா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது அத்தியாவசிய உள்ள பொருள் தா நா இல்லன்றது மறு க்கவே இல்ல அவுங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நா ஒரு வீட்டுக்கு சென்று இருக்க போது அவுங்க வீட்டுல மிக்சியுமே இருக் கு அது தவள வந்து பாத்தீங்ன்னா இந்த அம்மிக்கல்லு அது தவர வந்து பாத்தீங்ன்னா இந்த கையிலே வந்து பாத்தீங்ன்னா இப்ப டைரக்டா சார்ஜ் போட்டு நம்ம அரைக்கிற மிக்சி அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாத மூன்று பொருள் என்றதும் நான் யோசிக்கும் போது எனக்கு அந்த எடத்துல வந்து கண்டிப்பா கேள்விக்குறியாதா இருந்தது ஒரு பொருளே நம்மளுக்கு வந்து தேவை போதுமா நம்ம நம்ம வீட்டில் வந்து பாத் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஐந்து பேர் அப்படி இல்லன்னா ஆறு பேர் நான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஆறு பேருன்றது குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இல்லனா ஹஸ்பண்ட் கணவ கணவன் மார்கள் மனைவி மார்கள் ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க வந்து காலகட்டத்துல இருக்கிறாங்க அந்த ஐ அதுல அதிகபட்சம் ஒரு ஆறுனே வைத் கொள்ளுங்களே அந்த ஆறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து நாலு விதமான ஒரு மிக்சி வைத்திருக்காங்கன்றதே எனக்கு ஒன்னும் புரியவில்லை நறைய வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு நாலு விதமா வைக்க இருக்கும் போது நம்ம அலங்காரங்களுக்காக நம்ம வைத்திருக்கோன்றதுதான் என்னோட கருத்து ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் தானே ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் இருந்தாவே போதும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே இப்ப சட்னியும் சரி இல்ல தேங்காயும் சரி தேங்காய் துருவுறவதும் சரி இல்ல எது இப்ப சட்னி அரைக்கிறோம் இப்ப எதுவா இருந்தாலும் தான் இந்த ஒரு ஒரு பொருளே போதுமான எதுக்காக அந்த மூன்று பொருள் வந்து பாத்தீங்கன்னா அது வீட்டில் நான் போய் உள்ள நுழையும் போது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு அலங்காரத்துக்கான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மிக் கல்ன்றது வைக்கப்பட்டதாக இருந்தது மாரி தான் எனக்கு என்னோட கருத்து ஏன்னா இப்ப இப்ப இருக்க காலகட்டத்தில நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க தோழி யாரு அம்மி கல்லில் காலையில இருந்து அறைக்கிற அளவு யாருக்கு இந்த கா காலக்கடத்தில் நேரம் இருக்கிறது அம்மிகல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியவர்கள் வந்து கண்டிப்பா அம்மிக்கல் நல்லது இல்லதென்று சொல்ல மாட்டே கண்டிப்பா அது வந்து நூறு சதவீதம் அம்மிக்கல் வந்து பாத்தீங்கன்னா உபயோகிப்பது உபயோகிக்கும் போது நம்மளுக்கும் வந்து உடற்பயிற்சி தானே இல்லை என்றத மறுக்கவே இல்ல அது நம்ம பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி பண்ற மாதிர இருக்கு அந்த காலத் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மிக்கல் இடிக்கல் இந்த மாரி இருக்கிறததான் நம்ம பெற்றோர்களும் சரி நம் பெரியவர்களும் சரி முன்னோர்களும் சரி எல்லாமே வந்து உபயோகிச்சி அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து இப்ப இருக்கவங்க வந்து டைரக்டர் உடற்பயிற்சி நிலைத்துக்கு இப்ப போயிட்டு உடற்பயிற்சி பண்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் வந்து அந்த அம்மிக்கல் இடிக்கல் அப்புறம் அப்புறம் வந்து பா பாத்தீங்கன்னா ஒரு கொடைப்பால இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லே இருந்து அரை கிலோமீட்டர் சொல்லுங்க அந்த அரை கிலோமீ மீட்டர் வரைக்கு போய்ட்டு அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப நம்ம உடற்பய பயிற்சி பண்றோ ஒரு மண் நரோ உடற்பயிற்சி பண்றோ இப்ப நம்மளுக்கு அதுல வந்து எவ்ளவு ஒரு மூச்சு தினறல் அ மூச்சு இது வரு எவ்ளோ நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் வரு கண்டிப்பா நம்மளுக்கு எவ்ளோ டயர்ட் னஸ் ஆனாலு அந்த ஒரு மண் நரத்துக்கு அப்றோ நம்ளுக்கு அந்த உயற்பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அ ஒடம்பில் வந்து பாத்தீங்கனா ரத்த ஓட்டம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கறதும் நம்மளும் வந்து பாத்தீங்கனா அந்த காலை பொழுதுல உடற்பயிற்சி பண்ணும் போது நம்மளுக்கு அந்த இரவு பொழுது வரைக்குமே நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பான அந்த இது நம்மளுக்கு கண்டிப்பா நா குடுக்குது நா அது மறக்கவே மறுக்கவே இல்ல அந்த காலத்துல இருக்க பெண்கல்லா வந்து பாத்தீங்கனா அந்த மாதிரி பொருட்களை உபயோகிச்சுதா அவங்க வந்து பாத்தீங்கனா உடல் நலத் தில் வந்து பாத்தீங்கனா நெறையவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோயுமே அவங்களுக்கு தீண்டல இப்ப தேவையில்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா அத மட்டு நா சொல்ல மாட்ட நெறைய வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாத பொருள் வந்து காருன்றது என்ன பொறுத்த வரைக்கு வந்து தேவையில்லாத பொருள் தா ஏனா எதுக்காக நா சொல்றனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வாகனம் வந்து ஒரு வீட்டில் கண்டிப்பா இருக்கதா செய்னு நா இல்லன்றது மறுக்கவே இல்ல இப்போ ரென் ரெண்டு பெரியவர்கள் ஒரு கொழந்தை இருக்கும் எடத் தில் வந்து பைக்கே வந்து போதுமானதா அதுவே கண்டிப்பா இரண்டு குழந்தைகள் வரும்போது காரு தேவைப்படும் தா அந்த இரண்டு குழந்தைகள் பெத்துட்டு கூட அவங்ளுக்கு அது தேவைப்படும் போது அத வந்து உப யோகிக்க வாங்கிக்கலா அதுவே அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாத்தீங்கனா கல்யாணம் ஆன ஒடனே அ காரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கடன் வாங்கி நம்மளுக்கு வாங்குகிறாங்களே அந்த மாரி ஒரு சூழ்நிலை எதுக்கு வந்து இப்ப இருக்க அவங்க வந்து காசை வந்து கொஞ்சோ கூட வந்து பாத்தீங்கனா பொருள் படுத்தாமல் கடன் வாங்கி ஒரு ஆடம்ப பொருள் வாங்கணுமா அந்த எடத்துல வந்து பாத்தீங்க ரா என்னோட கருத்து வந்து அது கண்டிப்பா அத நூறு சதவீதம் தேவையில்லாத பொருள் தா இப்பதை க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிமாருக்கு வந்து ஒரு பைக்கே வந்து போ போதுமானதா அது வந்து இப்ப இருக்க நறைய பேர் வந்து பாத்தீங்கனா ஒரு கடன் முடிஞ்சதா அடுத்த கடன் நம்ம என்ன வாங்கலா நம்ம என்ன ஆடம்பரமான பொருள் வாங்கலா அந்த ஆடம்பரத்த தா யோசிக்கிறாங்க தவிர அத தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு கடன்ற ஒரு சுமை வருதுன்றது கூட வந்து பாத்தீங்கனா அதுல மறுக்குறாங்க அப்படி என்ன ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தேவையில்லாத பொருள் மூலமா நறைய அ மக்கள் வந்து அது மூலமா மாட்டி கொள்றாங்ககா பெண்மணி அது மூலம் மாட்டி‌ கொள்றதுனால அவ்ங்களுக் கு வந்து பாத்தீங்கனா எந்த ஒரு உபயோகமே கடையாது தேவைப்படமோ அந்த பொருள் த வாங்கி க்கலா தேவையில்லாத போது அந்த பொருள வாங்கிட்டு அதுல என்ன பொருன்னு இருக்கு தோழி இது வந்து பாத்தீங்கனா என்னோடு என்னோட கருத்து வந்து இது கண்டிப்பா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க சொல்லுங்க தோழி இத பத்தி உங்களோட கருத்து
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த கார் இது எல்லாமே வந்து ஆடம்பர விஷ்யங்கள் மட்டுந்தா இப்ப அத்தியாவசியோ அப்டின்றது வந்து நமக்கு தேவையான உடை உணவு இதெல்லா மட்டுதா நமக்கு அத்தியாவசியமா வந்து தேவைப்பட்ற விஷ்யங்கள் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து அத்தியாவசியமா நம்ம தேவப்படுறத வாங்கறத விட அனாவசியமா தா நறைய பொருட்கள வந்து நம் ம வாங்கி வச்சிருக்கோ அது சில பொருட்கள் எல்லா எதுக்காக வச்சிருக்கோன்றது வந்து நமக்கே தெரியாது ஆ ந இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷ்யங்களா நம்ம பாத்து பாத்துதா வந்து வாங்குவோ அப்படி இருந்து வந்து சில நேரங்கள்ல வந்து தெரியாது நமக்கு இப்ப சில வீட்ல போனீங்கனா அத அலங்காரத்துக்காகவே வந்து நறைய பொருள்கள் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்டியே அவ்ள பொருட்கள் வாங்கி அலங்காரம் பண்ணி வைக்கணு அப்டின்றதே தேவையில்லையாதொ ஒர் விஷ்யங்கள் தா இல்லையா ஆனா எதுக்காக அவ்ளோ பொருட்கள்ல வந்து வாங் கி அவ்ங்க வைக்கிறாங்கன்றது வந்து கண்டிப்பா ஒரு புரியாத ஒரு விஷ்யமா தா இருக்கு அது எதுக்காக கேட்டா அவ்ங்ககிட்டயு அதுக்கான பதில் இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கார் எல்லாமே வந்து ஒரு ஆ டம்பரதா இப்ப ஏதாச்சு ஒரு விஷயங்கள் விசேஷங்களுக்கு நம்ம போறோ அப்டின்னா நம்ம வந்து வண்டியிலே வந்து போயிக்கலா அ வண்டியிலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்து போக முடியாத சூழ்நிலை வருதுன்னு போது இரண்டு வண்டியா கூட வந்து நம்ம உபயோகப்படுத்தி க்லா ஏனா இப்ப கா இப்ப காருன் நம்ம இருக்கற பட்சத்துல நம்ம வெளில போறோ அப்டின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு எடத்துக்கு நம்ம போறோ அப்படின்னா நம்ம வண்டில போய்ட்டு வரோன்னா ஒரு இருநூறு முன்னூறுபாக்குள்ளயே வந்து எறநூறு முன்னூறு நூறுக்குள்ளேயே வந்து பெட்ரோல் போடுவோ நம்ம அங்க போயிட்டு வர்றதுக்கு உண்டான அது எல்லாமே நமக்கு முடிஞ்சிடு ஆனா இதே நம்ம கார்ல போறோ அப்டின்னா ஒரு ஆயிரரூபாவ காச்சி வந்து நம்ம பெட்ரோல் ட்ரொல் வந்து போட்டா மட்டுதா நம் அந்த ஒரு நம்ம போற இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு வர முடியு அப்டி நம்ம போது வந்து அதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு செலவு தானே ஏன்னா இப்ப நம்மளால ஒரு விஷயத்துக்கு வந்து வண்டியில போகிட்டு வர முடியும் அப்டின்னா அது நம்ம வண்டியில போயிட்டு வரதே ஒரு நல்ல விஷயமாதா இருக்கு அத கா கார எடுத்து நம்ம அனாவசியமா வந்து செலவு பண்ணணுனு கேட்டா அந்த ஆயிரரூபாக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் வாங்கி உணவா கூட நம்ம வந்து உண்டுலா ஏன்னா அது நம் ம உணவுன்றது வந்து நமக்கு தேவையான ஒரு பொருளதா இருக்கு பஅதுக்காக நம்ம ஒரு வெளியே போறோன் போது நம்ம ஒரு கார் எடுத்துட்டு போறோனாலே நமக்கு கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு இரண்